ஒ
ஓ
என்ன பண்றீங்க
இந்தா சும்மாதா படுத்திருக்கே இப்பதா வேல எல்லாமே முடிச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்க
நானு அந்தே மாதிரிதாம்ப்பா வேல எல்லா முடிச்சிட்டு போய் படுத்திருக்கே
ஆ ஓகே ஓகே ஓகே
ம் சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டே நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா தோச தாம்ப்பா
சேர் சேர் நா முட்ட பொரட்டா பொரட்டா
ஓ
கடைல வாங்கிட்டு வந்து சாப்ட்டே
ம் இன்னக்கு ஒரு புடி
ஆ ஆமா
ம் ம் சேரி சேரி சேரி என்ன திடீர்னு கடையில போயாச்சு
ஆ ஃபங்க்ஷன்னு சொன்னீங்களே வீட்ல நல்லபடியா முடிஞ்ச்சா
ஆ முடிஞ்சிச்சிப்பா
சேரி சேரி
முடிஞ்சிச்சி நல்லபடியா முடிஞ்சிடுச்சி எல்லாரையு வச்சி இங்க இருந் து அந்த அவுட்ர்ல வீடு கட்டனனால அவுட்ருக்கு கூட்டிட்டு போறதா ஒரு பெரிய ஒரு இதா இருந்து சி அத எப்டியு எங்க வீட்டுக்காரு இது இதுனு ஆர்கனைஸ் பண்ணி நல்லபடியா முடிச்ட்டாங்க
அது செரி
ம் நாங்க பெரிய ஃபேமிலியா ஏதாது ஒரு பங்க்ஷன்னா இப்ப மோத நாளே வந்து எங்க நாத்தனாமர்கள்லா ஒட்காந்துருவாங்க அவுங்களுக்கு டிஃபன் வாங்கி தரணும் அடுத்த நாள் அவுங்களுக்கியு பாத்
ஒரு ஒருத்தவங்க ஒன்னு ஒன்ணு சொல்லுவாங்க
ஆமா நம்ப கெளம்பற நேரோ வந்து ஒவ்வொன்னு கெளம்ப லேட் பண்ணுவாங்க இந்த டயத்துக்கு போகணுன்னா கொஞ்சோ இழுத்து இது போட்றா மாரிதா இருக்கு ஆனா எப்டியோ நல்லபடியா கெளம்பியாச்சு காலைல
ஆ செரி செரி செரி
ம் வெளிய எதுவு சமையலேல்லா வீட்லயே செய்யணுன்னு சொல்லுவாருன் நெனச்சு கொஞ்ச பயந்தே காலைல ஆனா வெள்ளனே கெளம்பனு அப்டிங்கறனால எங்க வீட்டுக்காரர் என்ன செஞ்சுட்டாரு அங்கேயே அம்மன் ரெஸ்டாரன்ட்ருந்துது அங்கேயே ஆர்ட்ரு பண்ணி டாரு அதுனாலயே எனக் காலைல அங்க போயி எறங்குன ஒடனே டிஃபன் எல்லா வந்துடுச்சு இங்க ஒரு எயிட் ஓ கிளாக்கெல்லா அனால நாங்க இங்க வெளில காலேல சாப்பாடு இருக்குறனால அங்கேயே வந்து சாப்ட்டுட்டோ இங்கேருந்து கிளம்பி போறது தா கொஞ்சோ ஒரு பெரிய ஒரு இதா இருந்தது நைட்டே எல்லாமே களிவிலுவி விட் ட்டு நானு எங்க வீட்டுக்காரரு போயி கொஞ்ச சாமான்லா வேணுங்கறதெல்லா வந்து இங்க போய் வச்சுட்டே நானு ஆட்டோல கொண்டு போயி
செரி செரி
அதுனால கொஞ்சோ ஒரு இதா இருந்தது அங்க எங்க பக்கத்துல எங்க இன்னொரு போ ஒரு என்ன சொல்றது கோ சிஸ்டர் இருக்கறனால அவுங்க உட்கந்ட்டா கொஞ்ச சாமா வாங்கி அடுப்பெல்லா வாங்கி இங்க வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டே மோதனாலே
ஆ ஆ ஆ
கடேசி நேரத் துல ஒயிட் வாஷ் பண்ணிக்கிட்ருந்தனால தா நைட்டு ப லெவன்கு மேல போயி கழுவி விட்ட மாதிரி ஆயிடுச்சு நாளைக்கு கடைசி நேரத் துல இப்டி பண்றாங்களே அப்டின்ட்டு யோசிச்சுட்டு கொஞ்சோ பயந்துகிட்டே இருந்தே அப்பாடா நல்லபடியா முடிஞ்சிருச்சு அதுக்கப்றோ இன்னொரு கோட்டிங் குடுத்துக்கலான் சொல்லிட்டாங்க இன்ஜினியர் அதுனால கொஞ்சோ கேவா இருந்துது அப்றோ மத்தியான சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சு
படு பிரியாணி போட் டிங்ளா
மத்யானோ பிரியாணி சிக்ஸ்ட்டி ஃபைவ் பண் அல்வா
ஓ
ரைத்தா அப்றோ இந்த கத்திரிக்கா கூட்டு இதெல்லா வச்சோ ந கிட்டத்தட்ட ஒரு மூணு படி சாப்பாடு கொஞ்சோ வர வேண்டிய ஆளுங்கள்ளா வராம இருந்துட்டாங்க அ மூணுபடி சாப்பாடு மிஞ்சிடுச்சு
ம்
அப்பற அந்த கொஞ்ச எ கோ சிஸ்டர்ட்ட என் என்னோட இன்னொரு சிஸ் டர் ஓன் சிஸ்டர்ட்ட எல்லார்டையுமே கொஞ்ச கொஞ்ச சாப்பாட குடுத்து ஈவ்னிங் போகும் போது அவ்ங்கட்ட குடுத்து விட்டுட்டோ அப்பற கொஞ்ச ரொம்ப தள்ளி நாங்க வீடு கட்னனால நாங்களு நைட்டு இங்க தங் கவே இல்ல இந்த வீடு கட்னானா இன்னைக்கு நைட்டு கிரகப்பிரவேஷம் முடிஞ்சு நைட்டு வந்து தங்கி அதுக்கப்பறமா வந்தாதா நல்லது அப்டி இப்டின் சொல்றாங்கல்ல
ம் ஆமாம்மாம்மா
பண்ணவே இல்ல அத நானு கெளம்பி வாங்க நம்ம வீட்டுக்கு போயிருவோ அப்டின்ட்டு கூட்டிட்டு வந்துட்டே
ம்
அப்ற இங்க வீட்டுக்கு வந்து தூங்கி காலைல கொஞ்ச வெளில சாப்பாடு வாங்கி சாப்ட்டுட்டு திரும்ப அப்டி கெளம்பணு ஒரு குட்டி யானைய புடிச்சு எல்லா சமானையு ஏத்தி இங்க கிஃப் விட்டு வந்தது எல்லாமே கெடந்தது இங்க ஏ திரும்ப ஆளுக வந்து வேல செஞ்சாங்கன்னா எதுவு மிஸ் ஆயிருச்சுன என்ன பண்ண அதுனால
செரி நெறையா கிஃப்டெல்லா வந்திருக்கு
ஆமா அந்த கிஃப்டெல்லா எடுத்து அத ஒரு குட்டி யானைல ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஏத்தி விட்டு அப்றோ அங்கெருந்து இப்டி கெளம்பி வந்தோ கெளம்பி அதுக்கப்பற வந்து வீட்ல வந்து திரும்ப மத்தியான சாப்பாடு வெளில வாங்கிக்கிட்டோ
ஆ சேரி சேரிங்க
அப்ற எங்க அம்மா இருந்தனால எல்லாமே வந்து இது வேண்டாதது வேணுங்கிறது எல்லா எடுத்தெடுத் து ஒரு மூட்டைல கட்டி எல்லா மேல ஏ ஏத்துனோ எங்களுக்கு கொஞ்ச ஈஸியா இருந்தது அப்பத
அ வேலதா எல்லா என்னா சொல்றது வேல தா
ஆ
மொத மொத ஃபங்க்ஷன்னு நம்ம ஆரம்பிக்கிறோ வர்றவ்ங்களையு கவனிக்கணு அப்றோ நம்ம கூட கல்யாணமாயி வந்தவ்ங்களையு பாத்துக்கணு வச்சுக்கணு
ஆமாம்மாம்மா
அவ்ங்கள செரியா பாக்காட்டினா அது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது அ போனோ கவனிக்கல வக்கெல அப்டின்னு பேச்சு வந்துருது
சொல்லதா செய்வாங்க
ம் அதனால அவ்ங்களையு பாத்துக்கணு எ பொண்ணோட ஃபங்க்ஷன்லெல்லா சரியான ஒரு இது நைட்டெல்லா வெளில வாங்கி குடுத்துட்டோ காலைல டிஃபன் நானே செஞ்சே நானு
ம் அப்டி எத்தன பேத்துக்கு சமச்சீங்க
ஆம் ஒரு இருவத்தஞ்சு பேரு இருப்பாங்க இருவத்தஞ்சு முப்பது பேருக்கு
ஆ சேரி சேரி சேரி சேரி
இட்லி பொங்கல் வட வெளிய வாங்கிகிட்டோ சாம்பார் தக்காளி சட்னி தேங்கா சட் னி அப்றோ கேசரி எல்லா செஞ்சேன் எல்லா ஆல்ஹம் நல்லாமே நல்லா வந்துச்சு
ஓக்கே ஓக்கே அ பன் அல்வா செய்ய தெரிமா உங்களுக்
எனக்கு ட்ரைப் பண்ணதே கெடயாது ப்பா இது வரிக்கும் எனக்கு திரும்ப திரும்ப அந்த கேசரி இனிப்பு சோறு சக்கர பொங்கல்
ஆ ஒர் நாளைக் ட்ரைப் பண்ணி பாருங்க ஈஸி தா
கேரட் அல்வா பீட்ரூட் அல்வா அதெல்லா செஞ்சிருவே
சேர் சேரி செரி
கிச்சுசுசு
இதோ ஈஸி தா
எப்டி செய்விங்க நீங்க செய்வீங்ளா
ஆ நா செய்வே
ம்
ஈஸி தா எதும் இல்ல ஆ ப்ரெட்டு் வாங்கிக்கோங்க ப்ரெட்டு் வாங்கிட்டு பிச்சு மிக்சில போட்டு அரச்க்கோங்க ஒரு க்ரே க்ரின் பண்ணிட்டு பாத்தா பவுட்ரு மாதி ஆய்டு அது உனக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்து மிக்ஸில போட்டு அரச் வெச்ட்டு அதுக்கப்றோ ஒரு ஒரு கடாய்ல வந்துட்டு அந்த ப்ரெட் எடுத்து போட்டு கொஞ்சோ ரோஸ்ட் பண்ணிடுங்க ப்ரௌன் லைட்டா ப்ரௌன் கலர்ல ஆகணு அ மொறு மொறுன் வந்தோன்னே ஆ ஹா நெய் ஆ ஹா அதல்லா எதுவு வேணா சும்மா டோஸ்ட்டு பண்ணிட்டு அது ஆ ஆமா ட்ரையா டோஸ்ட்டு பண்ணா போது ஆ ஆமா ஒரு எப்டி ரஸ்க்கு பவுட்ருக்கும்ல அந்த மாரி வந்துரு அதுக்கப்பறோ இன்னொரு கடைல வந்துட்டு அ நெய் போட்டு
ம்
அ பா பால வந்துட்டு ஒரு இதுல காச்சு வச்சுருங்க அதுக்கப்றோ இந்த நெய் போட் ட்டு இந்த அ ப்ரெட்டு் அ டோஸ்ட்டு பண்ணிங்கல்ல அத எடுத்து போட்டுட்டு
ம்
க்ர பாகு தனியா செஞ்சு வச்சிட்ணு
ம் ம்
அத இந்த டோஸ்ட்டு பண்ண ப்ரெட்டுல எடுத்து போட்டு கொஞ்சோ நல்லா கிண்டி உட்டுட்டு அதுக்கப்றோ கொஞ்ச நேரோ கழிச்சி பால் போட
ம் ம் சேரி சேரி சே ல ஃபைனலா வந்து பைனல் டச்சப்பா வந்து பால் போட்டு எறக்கணுமா
ஞ்ச நேரோ என்ன சொல்றது கொஞ்ச நேரோ வேக வெக்கணு
ஆ ஆ ஆ சேரி சேரி சேரி நல்லா சுண்ட கெளரி அப்றம்
கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்தோன்னே அத அப்டியே எறக்கிட்டு முந்திரி பருப்பு மிஸ் வேண்னா கிஸ்மிஸ்சு பாதாமு
ஆ ஆ
இதெல்லா போட்டா டேஸ்ட்டா இருக்கு
சேரி சேரி செ ஒரு நாளைக்கி நா ட்ரை பண்ணனும்ப்பா அது மட்டு பண்ணதே கெடையாது
சேரி சேரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கு
சேரி சேரி நா பண்ணிட்டு ஒரு நாளைக்கு நல்லா வந்துச்சுன்னா சொல்ற நானு
சேரி சேரி
ஆமா
தக்காளி ஜம் பண்ணுவீங்ளா
தக்காளி ஜம் பண்ணுவே
ஆ அது தெரிஞ்சா ரெசிபி சொல்லுங்களே
தக்காளி ஜம் வந்து அம் குக்கர்ல வச்சு தக்காளி எல்லா ஒரு விசில் எடுத்து வேக போட்டு எடுத்துக்கலா இல்லன்னா இ இட்லி சட்டிலயு வேக போட்டுக்கலா வேக போட்டு ச அதோட தொளி எல்லா எடுத்துட் டு அந்த வே வெந்ததுக்கு அப்புறோ அது தொலில தொலியெல்லா எடுத்து இது பண்ணி வச்சுகணு ஸ்மஷ் பண்ணி வச்சுகணு நல்லா வச்சுக்கிட்டு அதுக்கப் அப்பறமா கொஞ்சோ எண்ண நெய் போட்டு ஏலக்கா தட் டி அந்த த போட்ட தக்காளி அந்த நல்லா ஸ்மஷ் பண்ணி வச்சிருக்கோம்ல அது அதையு போட்டுட்டு நல்லா சுருள ஜீனி போட்டு கிண்டி இது பண்ணணு அதுல கொஞ்சோ இது இருக்குல்ல பேர்ச்சம்பழோ அதுவு போட்டுக்கலா அர கிலோக்கு எரநூறு க்ரம்மு பேர்ச்சம்பழம் போடலா
ஓகே மண்டவெல்லம் போட்டு செய்யலாமா
இல்ல இல்ல ஜீனி தா போடணு சுகர் தா போடணு அப்பதா நல்லா இருக்கு மண்ட வெல்லம் போட்டன்னா ஒமட்டிடு
ஐய்யய்யோ சேரி சேரி
ம் எப்டி இப்பிடியெல்லா திங்க் பண்றீங்க அந்த ரெட் கலர் வரணும்ல அந்த ரெட் கலர் தெரியணு தக்காளி ஜமுக்கு அதுதா வந்து ஹைலைட்டே மண்டவெல்லம் போட்டா மஞ்சளா
கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கேசரி பவ்ட்ர் போட்டா அது ரெட் கலர்ல ஆய்டுங்க வேறெது
இல்ல வராது வரவே வராது சான்ஸ்லெஸ் ஆமா
சேரி ஓக்
இப்ப நம்ம சக்கர பொங்கல் செய்றோ அதுல கேசரி போட்டா ஆடா இருக்குமா இல்லையா கேசரி பவுடர் போட்டன்னா
சேர் சேர் சேர் சே
போ அந்த மரி
சேரி நா ஒரு நாளைக்கி ட்ரை பண்ணி பாக்குறே
அ
சேரி இப்ப தூங்கோ வருது தூங்க போறே அப்டியா
ரொம்ப நேரோ வந்து அது வந்து சுண்டி வரணு தக் காளிஜாம் வந்து இன்னிக்கு வந்து அத த நம்ம செஞ்சு வக்கணுன் நெனைச்சோன்னா ஒரு விருந்துக்கு முத நாளே அத ப்ரிப்பேர் பண்ணி வச்சிண்ணோ அப் பனா தா அது நல்லா இருக்
ஓ சேரி செரி செரி
அது வந்து நல்ல சீசன் டைம்ல பத்ரூபா இருவதுரூபா‌ வாங்கும்ல அந்த மாதிரி டைம்ல நா வந்து ட்ரை பண்ணுவே
ம் ம் லா ஓகே
ம்
சேரி ஒ
செரி ஓகே பாய்
ம் பாய் பாய்